ஆஹ் என் கொரல் உனக்கு கேக்குதா வாய்ஸ் நல்லா
ஆஹ் கேக்குது
ஆஹ் ஆஹ் கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கு கேம்
நான் சும்மா போன் தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன பண்ற
ஹ ஹாஸ்டல் ஞாபகமெல்லாம் வந்துச்சா அதான் உனக்கு கால் பண்ணு
ஓகே ஓகே வாய்ஸ் என்ன ரொம்ப லோவா கேக்குற மாதிரி இருக்கு
இப்ப ஓகேவ உனக்கு
இப்பயும் கொஞ்சம் லோவாதான் கேக்குது
ஓ அப்டியா இப்ப ஓகேவா
ஆஹ ஓகே
ஆஹ்
என்ன பண்ற
அப்புறம் ஹாஸ்டல் டேஸ்ல நாம இருந்தோம்ல அதெல்லாம் பத்தி ஞாபகம் வந்துச்சா அதான் உனக்கு கால் பண்ணுனேன் உஹம்
நானும் நேத்தி போட்டோஸ் எல்லாம் பாரத்துட்டு இருந்தேன் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு
ஆமா எவ்ளோ ஜாலியா இருந்தோ அப்பல்லாம்
ஆமா ஆமா நல்லா சாப்பிடுவோம் தூங்குவோம் கிளாஸ்க்கு போவோம் அவ்ளோதா
நெறைய படம் பாப்போம் சீரீஸ் பாப்போம் வாக்கிங் போறோன்னு சொல்லிட்டு நாங் தெர்ல
ஆமா ஜாலியா இருக்கு சாப்டு முடிசிட்டு டெய்லி வாக்கிங் போவோம்
அல்டிமேட்டா நம்ம பண்ணாங்க
ஆமா அது நம்ம டைம் எல்லா எக்ஸ்டா ஆயிடும் ஆனா நம்பள கேட்க மாட்டாங்க ஆனா கேட்பாங்ன்னு பயந்துகிட்டே நா வருவேன்
நல்ல டைம்னா கேட்பாங்க அவுங்க ஒரு சில டைம் அவங்க நல்லான அதன வச்சிக்வாங்க கேட்க மாட்டாங்க ஒரு சில டைம் அவங்ளுக் மூட் சரியில்லன்னா வச்சிக்கோ அவ்ளோ தான்
எனக்கு ஸ்டார்ட்டிங்ல பாத்தோனே பயமாதா இருக்கும் எதா சொல்லுவாங்ளா சொல்லுவாங்ளா துட்டு ஆனா ஏ என்கிட்ட எது பேசவும் மாட் பத்தாங்க அவ்ளோவா என்னம்மா என்னன்ட்டு விட்டுருவாங்க
புடிச்சிதுனா என்ன வேணா பண்ணுவாங்க இதே அவுங்களுக்கு புடிக்கலன எத ஒரு டார்க் கீட் வச்சிட்டாங்க நம்ம சின்னதா பண்ணாலும்
ஆஹ்ஹ உம் நா நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தன் அவங்களுதெல்லாம் அப்றோ நா அப் இப்பவே என்ன பண்ண வாட்ஸ்அப்லா பண் உட்டாங்னா அடிக்கடி போய் இது பாத்துருவேன் ஸ்டேட்டஸ்லா அதனால மியூட் பண்ணி வச்சிடன் கிளாஸ் டைம்ல எங்கயா பாத்ற போறே அப்படின்ட்டு
ஆமா நம்மள தேவே பண்ணல இதுவர
உஹம்
உம்
அதுவும் சன்டே எல்லா வெளியில போகலான்னு பர்மிஷன் கேட்டா முடிவே முடியாதுன்னுவாங்க கடுப்பா இருக்கும்
ஆனா அவுங்க க்ளோஸா இருப்பாங்க பத்தியா அந்த க்ளோஸ் ஃப்ரண்ட்ஸு க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸ்சு அவங்களுக்குல்லா செய்வாங்க பத்து மணிக்கு வெளிய போகோ ஓகேனாலு உடுவாங்க
உம் அதுதாம் பொல உம் என்ன சாப் ப்ட்டியா
ஆ இனிமேதா சாப்புண்ணு நீ சாப்ட்டியா
ம்ஹும் நானு இனிமேட்தா மூணுமணிக்குதா சாப்பிடுவே
என்னா சாப்பாடு
ஆ கிள்ளு சாம்பாரு ஆஹ் முருங்கக்கா பொரியல் இன்னைக்கு எதோ இதுவாமே எல்லா கால்யே செஞ்சுட்டாங்க எங்க அம்மா செஞ்சுட்டு கோவில் போயிட்டு வந்தாங்க
நீ சமச்சிருக்லால்ல எல்லா சாப்ட்டு பாத்து
எனக்கு சமைக் கெ தெரியாது நானா கால்ல சாப்ட்டுட்டு கால்லே நா ஒரு லவனுக்கு தா சாப்ட்டே நல்லா டிவி பாத்துட்டு சாப்டுட்டு படுத்துட்டே அப்டியே
ம் ஓகே ஓகே ஒர்க் இல்லையா ஃப்ரீயா
உம் ஆமாமா
அத நானு ஜாப் கெடைக்குமானு பாக்குற இல்ல அப்படியும் பாக்குறே எதுமே கெடைக்க மாட்டேங்குது
இப்பல்லா ரேர் ஆயிருச்சு ஃபுல்லா ஜாப் ரொட்டேஷ்னலு மோஸ்ட்லி ஹைரிங் ஆஃபீஸ் தா ஹையர் பண்றாங்க
ஆமா ஆமா உம் உம் வெளிய அப்ளை பண்ணாலுமே ஆஃபீஸ் போனா நமளுக்கு கொஞ்சொ ஆப்பர்ச்சுனிட்டி கெடைக்கும்
ஆமா அது வேணா கரெக்டு தா ஆனா வீட்ல விடணுல்ல
ஆமாமா அதுதா இன்ட்ரஸ்ட் எவ்ளோ சொன்னாலு புரியாது
உம் அப்புறம்
ஆ அப்றோ இது கேக்கனு நென்ச்சே அந்த ஹாஸ்டல் டேல்லா வந்துச்சுல்ல
மா ஏ ஆமா நீ போனியா ஹாஸ்
ஆ அனுப்பு ந யோசிச்சே ஷாமி நி போனியா இல்லனா நாங்க போல யாருமே எங்க ரூம்மேட்டு ஆ நீ போனியா எப்டி இருந்துச்சு கேக்கலானு நெனச்சே நானு
இல்ல நானுமே போவல நினைக்கிறேன் நம்மளுக்கு அமௌண்ட் தர சொன்னாங்கள அமௌண்ட் தந்தா தான போணும்னு
ஆஹ் ஆமால உம் உன் ஃபிரண்ஸ் ல்லாம் போயி போனாங்களா நீயும் போயிருப்பியோனு நனச்சேன் ஏன்னா அன்னைக்கு நம்ம சும்மா ரூம்ல தானே ந்துவாங்களாம் என்ன எப்டி என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரில
அத போய்ட்டோம் எல்லாம் இன்ஸ்டா எதுக்கு இருக்கு நம்ம டெய்லி அப்டேட் எல்லாமே செலவாக்கலாம்
ஆமா மா
எல்லாருமே லாக் போடுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோனே ப்ப ஸ்டோரி போட்டோம்னா என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிரும்
ஆமா ஆமா எல்லாரும் நல்லா டிராவல் பண்றாங்க ஆக்சுவலா நம்மதான் வீட்டுக்குள்ளயே இருக்கோம்
ஆமா நீங்க ட்ரிப் போலாம்ல்ல சம்மர் தான
ட்ரிப்பா எங்க எல்லாருக்கும் ஒர்க்கிங் வீட்டுல அதனால எ போ முடில
உம் உம் க்கு கொஞ்சம் இப்பனா லீவ் டைம்மா எல்லா இடமுமே கொஞ்சம் கூட்ட கூட்டமா இருக்கும்
உம் ஆமா அது வேற ஒண்ணு எங்க போணாலுமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போனும் கடுப்பா இருக்கும் ஸ்கூல் வர வேண்டி வா ஸ்கூல் தொற தொறந்தப் அப்பதான் எங்கே போகலாம் அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்
ஆமா அது வேற ஆனா கூட்டம் தான் ஏன்னா அப்பதானே எல்லா சின்ன பசங்களையும் அவங்கவுங்க வீட்டுல கூப்ட்டு போ முடியும்
ஆமா அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் போயிடுவாங்க யாரும் லீவே போட உடமாட்டாங்க பேரண்ட்ஸ்லாம் உம்
ஸ்கூலே ஓப்பனிங் தள்ளி வச்சிருக்கானுங்க போல
ஆமா இன்னும் கன்பார்ம் டேட் பண்ணல சொல்லல
அதான் கண்ஃபாமா தள்ளி வச்சாலும் ஒரு வாரம்தான தள்ளி வைப்பாங்க
ஆமா மேக்சிமம் ஒரு வாரம் இருக்கும் இல்லன்னா ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கு மேலல்லாம் தள்ளி வைக்க மாட்டாங்க
கடன்னு விட்டதும் தெர்ல
ஆமாமா என் தம்பி வேற ஐயோ ஸ்கூல் தொறக்க போறாங்க ஸ்கூல் தொறக்க போறாங்க விளையாட போறேன்னு கத் ஆனா நைட்டு வரான் இன்னும் இருக்கட் நாலு நாலு நாலு நாள்ன்ட்டு
உ பஞ போ பஞச் ச
நல்லா வெய்யில சுத்தி சுத்துது ஆமா
உம் கும் ம் ஓகே ஏதாவது நீ லாக் சீரீஸ் எல்லாம் ப பியம்
ஆ பாப்பேன் பாப்பேன்
ம்
அந்த ஒரு சீரியஸான டாக்டர் எல்லாம் வ வாங்க அந்த சீரீஸ் அதுதான் சீசன் முடிஞ்சறது ச்சே எப்ப வரும் எப்போ வரும் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்
ஹ அப்ப இல்ல எல்லாரும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க
ஆமா எனக்கு அது பார்த்த நான ம் அது நல்லா இருக்கு ஆக்சுவலா அது எப்படின்னா டே டு டே லைஃப்ல போக்குற மாதிரியே இருக்கும்
ஆமா ஆனா அது ஒரு திருல்லாம் நம்ம எதிரே பார்கக்க மாட்டோம் எதிர்பார்க்காத கேரக்டர் எல்லாம் இடையில விட்டு அதல சம்மதப்படுத்துவாங்க
நானும் அது முடிஞ்சதுல இருந்து பாக்குறேன் உம் அந்த மியூசிக் அந்த டைட்டில் மியூசிக் அடிக்குது அது கேட்டாலே ஒரு மனசு கொஞ்சம்
ஆமா ஆனா அந்த சீசன் டூ என்டிங் செம்மையா இருந்துச்சு அந்த எண்டல தான் எல்லாருக்குமே பஸ்ட்டு சீசன் முடிஞ்சு செகண்ட் சீசன் கூட அவ்ளவுக்கு யாருமே நம்ம எதிர்பார்க்கல
ஆமா ஆமா இப்ப தேர்ட் சீசன் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க
நல்லா முடிச்சிட்டாங்க மேபி தேர்ட் சீசன் வரையும் தான் ஓடும் நினைக்கிறேன் கான்செப்ட் அதுக்குள்ள முடிஞ்
ஆமா அதுக்கப்புறம் போர் அடிக்கும்
அது அத இப்ப நிறைய வருது சீரீஸ் தான்
உம்
ஆக்சுவலா இந்த சீரீஸே மூவியா பண்றதா இருந்தாங்களா அப்புறம் தான் மூவியா பண்ணா போட்ட எதாவது சீரீஸா பண்ண ஒர்க்கவுட் படோ மூவியா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு
ஆனா அதுல வந்து அதுல வந்து ஹீரோயின்லா ஹிட் ஆயிட்ட பாத்த யா மூவிக்கே வந்துட்டா
ஆமா ஆமா நெறைய லாங்வேஜஸ்லா நடிச்சுட்டு இருக்கா
உம்
அச்சுவலா அழகதா இருப்ப
அதுவு இல்லாம யூட் டியூப்ல ஷாட்ஸ் விளாக் போடுறவங்களே கொஞ்ச கொஞ்சமா உள்ள வராங்க சைடு கேரக்டரவே மூவில அந்த மாதிரி
மூவிஸ் எல்லாம் அவங்கதான் ஆக்சுவலா இப்ப வந்துட்டு இருக்காங்க
அதான் நல்லா ட்ரெண்டறாங்க அதா யூடியூப்ல சொல்லுவாங்கல்ல இதெல்லா பண்ணக் கூடாது
னாலே இப்போ என்ன ஸ்டா முன்னால்லாம் எப்டி இருக்கும் மூவிஸ்ல இருக்கவங்க அண்ட் சீரியல்ஸ் நடிக்கிறவங்கதான செலிபிரிட்டிஸ்னு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுவாங்க இப்ப அப்படி இல்ல ட்ரெண்டே மாறிடுச்சு எல்லா இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கதா உம்
அ இவங்களல்லா டெய்லியுமே அப்டேட் பண்றதுலே எல்லாருமே செல பேர் திட்டுவாங்க வியூல செல பேர்லா என்கரேஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலா அவங்க பண்றதும் கரெக்ட் அவங்க இவ்வளோ ஸ்டெப் எடுத்து பண்றாங்க
உம் நம்மதான் ஒரு நாள் பண்ணுவோம் அப்பறம் விட் கன்சிஸ்டன்சியு உங்க ஹார்ட் ஒர்க்குந்தா போடுறாங்க
ஆமா அது கரெக்ட்டு நமக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு நடிக்க டான்ஸ் ஆடவே வராது
ஆமா ஆமா
ட்டு வேலையும் பாப்பாங்க ஷார்ட்ஸ் பிலிம் பாப்பாங்க அதுல்லாம ஆமா அவுங்க வேலைக்கு போறாங்க
ம்
நெறைய இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அவுங்க பண்றாங்க
ஆமா ஆமா அது ப்ரொமோஷன்ஸ் நெறைய வரு
ஆமா கரெக்ட்டு தா ஓகே எனக்கு ஒரு கால் வருது நா உனக்கு அப்
ம் ஓகே ஓகே ம் பாய் பாய்